ஆ
ஆ எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கு க்க நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே அப்ற வீட்டுல எல்லாரு எப்படி இருக்கு இருக்காங்க
அ எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க என்ன பண்ணிடுருக்கீங்க
ஆ நான் வந்துட்டு இப்பதா இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு சின்ன கடத்தெர்வுக்கு போயிட்டு ஒரு இதை பண்ணலாமா ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போடலாமான்னு யோசிட்டு இருக்கே அது இந்த ஆமா ஏ அது என்னன்னா இந்த சீட்டு கட்டிட்டு இருந்தேங்க நகைச்சீட்டு அது முடியுது செரி அதை முடிச்சுட்டு ம் ஏதாவதுட்டு வந்து காசு மாரி வாங்கி வச்சிரலாமா நக செய்றது கூட அதுக்ப்றமா செஞ்சுக்கலா காசு மாரி காயின் மாரி வாங்கி வச்சுட்டோம்னா பின்னாடி ஏதாவ் செஞ்சுக்கிறதுன செஞ்சுக்கலாமா அப்படின் சொல்ட்டு ஒரு இது இருக்கு ஆ உங்ககிட்டியே கேட் இருக்கலா அப்டின்ட்டு ம்
கே நீங்க ஷாப்பிங்னத நா துணிதா எடுக்க போறீங்களோ அப்டின்னு நெனச்சே அ நீங்க வந்து நகப் நகச்சீட்டு போட்டுருக்கீங்களா நானு போட்டுட்டுதா இருக்கோங்க இவங்க அப்பா ஆனா இவங்கப் அப்பாவோட ஐடியா என்ன அப்ன்னா நம்ம வந்து நகையா வாங்கனோ அப்பல்லா செய்கூலி சேதாரோ எல்லா வரு அது திரும்பவு நம்ம வந்து அந்த இன்னு இன்னொரு பத்து வருஷ கழிச்சு அதோட மாடல் போயிரும் திரும்பவு வேற டிசைன்தா வேணும்னு நம்ம கேப்போ அப்பத்த சும்மா சும்மா இத அழு ச்சு பண்ண முடியாது அதனால நமக்கு காயினா வாங்கி வச்சிரு ளா அப்டிதா சொல்லுவாங்க
ஆ அதுதாங்க நானு யோசிக்கிறே ஆமா இப்ப நானு அத் அதா காயின் தானே சொன்னே அத வாங்கி வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு ஏதாவது இவங்களுக்கு கல்யாணோ அப்டி இப்டி வரும்போது நம்ம வந்துட்டு அப்ப செஞ்சுக்கலாயில்லையா அப்ப ஏத்த மாடல் மாரி பண்ணி செஞ்சுக்கலா
ஆமாங்க ஆமா ஆமா அந்த அந்த ஒரு இதுல தா வந்து நம்ம காயின் வாங்கி வச்சுக்கலா அப்புடின் சொல் அதுதா அப்ப நம்ம பேங்க்ல வச்சாலு பாத்தீங்கன்னா காயின் தா வைக்க முடியு
இல்லைங்க காயின் வச் ச்சா வந்து அவுங்க குடுக்க மாட்டேங்கறாங்கங்க
கொக்கி வைக்கணு அதுக்கு
ஆஹ் அத மாரி இருக்க இல்ல காயின் வைக்கலாங்க காயின வந்துட்டு என்ன சொல்றாங் க நகையோட நீங்க அது எங்க காயினன்றாங்க
ஓ தனியா தனியா காயின் மட் டு வைக்க கூடாது ஆ
கூடாது இப்ப ஏதாச்சு நம்ப ஒரு செயின்னா வைக்கிறோ அப்படின்னா அதோட சேர்த்தி இத வைக்கணுமாங்க இல்ல வழியில ஏதாவது வைக்கிறோம்னா ஒரு வளையலோட சேர்த்தி இத வைக்கணுமா அப்படியா
ஓ அந்த மாரி வைக்கலா
ம் ஆனா இப்ப காயின் வாங்கறதுக் அப்பவு சேதாரம் இருக்குங்க ரெண்டு பர்சன்ட்டு சேதார வந்து காயின் வாங்குறதுலயே போயடுதுல நமக்
ஆமா ஆமாங்க அதுக்கு தனியா ஆமா அவுங்க அடிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க தான் ஒரு இறநுத்தம்பது ரூபா டு ஐநூறுபாய் குள்ள அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க அதுக்கு
உம் இப்போ இந்த ஜீ இப்போ இது சேதாரம் சொல்லி கொண்டு வருவாங்கல்லங் ய முழு சாதவிதோ சேத் சேதாரமே இல்ல அப்படிங்கு போது அப்ப கூட நம்ப வந்துட்டு போயி எதையாவது நகை எடுத்து வச் சொன்வீங்களே என்ன டிசைன் ங்கறத மாறிக்கிட்டே தாங்க இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இது வருது நாளைக்கு ஒரு து து நான் தான் சொல்றேன் பொதுவா இப்ப எந்த காலத்துக்கு போடுற மாதிரி ஒரு டிசைன் மாரி எடுத்தோன்னு வைங்களேன் கொஞ்சோ அஹ் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா அது எந்த காலத்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்து டிசைன் எல்லாம் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்கு பாத்திங்களா எல்லாரும் போட ஆரம்பிச்சுிட்டாங்க உம் அதனால அந்த மாரி ஏதாவது கொஞ்ச பார்வையாவவும் இரு இருக்கற மாதிரி அவங்க எந்த காலத்துலயையும் போடுற மாதிரி அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அஹ் செயினோ இல்ல வளையலோ அதுனா கூட சேதாரமே இல்ல அப்படிங்கற சமயத்துல போட போடுவாங்க இல்லங்க விளம்பர படிச்சு போது அப்ப போய் வாங்கினா நம்மளுக்கு நல்ல லாபமா தானே இருக்கு
ஆஹ் நல்ல லாபமாதான் இருக்கும் ஆனா அவங்க வந்து சேதார இல்லங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நகைகளுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க நமக்கு வந்து அந்து குறிப்பிட்டதுல்லா நமக்கு அது புடிச்சிருக்கான் பாத்து எடுக்குற மாதுரிதா இருக்கு நாங்க அப்படிதா புய்யுந்த அந்த பொண்ணுக்கு வந்து அ ரொம்ப தேடுணு செரி இந்த மாரி சமயத்துல எடுக்லா ஏ வந்து அதுக்குன் தனியா செலவு பண்ணனு அப்டின் சொல்லிட்டு தேடுணு ஆனா அவ் ஒரு குறிப்பிட்ட நகைக் மட்டுந்தா சொன்னாங்க விளம்பரப்படுத்துறாங்க இந்த மாரி செய்தாரி அ அப்டின் சொல்லிட்டு ஆனா நம்ம உள்ள போனோ புட்னா அவுங் குறிப்பிட்ட ரகங்களுக்கு மட்டுந்தா வந்து இது சொல்றாங்க அந்த மாடல்லா பாத் த நம்ம கொஞ்சோ புடிக்காத மாரி இருக்குன் வைங்ள நா நனக்கிற யார் வந்து அதிக கிமா வாங்காம இருக் கோ அந்த அதுக்லா மட்டு அவுங்க வந்து இந்த மாரி சேதாரோ இல்ல அப்டின் சொல்றாங்க அ அப்ற அத பாத்தாலே வந்து வெலக்கி யாரு வாங்குல அப்டிங்கிற மாரிதா தோணுதுன் வைங்ளே அப்ப நாம என்ன நெனைக்கிறோன்னா ஏ புடிக்காதத வாங் அனு இன்னு கொஞ்ச செலவானாலு நம்ம மனசுக் புடிச்சத வாய்ங்கலா அப்பிடிங்கிற மாதிரி நம்ம மறுபடியு திரும்பவு பழையதுக்கே தா போறோ
ஆமா அதாவது இந்த வேலப்பாடு நறைய இருக்கு இல்லங்க அது வந்து சேதாரம் போ ட்டுராங்க அங்க அந்த நகையெல்லா வித்தும் போயிடுது இப்போ ரொம்ப வேலப்பாடு து இல்லாம பாத்தீங்கன்னா சாதாரணமால்லா பண்றாங்கல்ல இப்போ கொண்டு வராங்க நறைய பேரு அது வந்து வாங்கற் இதுல அத போட்டா நம்மளுக்கு ஏதோ ரொம்ப பிளைனா அப்பிடி போடறா மாரி இருக்
ஆமா நம்ம எது போட்டாலு இன்னொருத்தர் வந்து அது நல்லாருக்கு அத எங்க வாங்ன அப்படின் கேட்டாதா அது நமக்கு ஒரு திருப்தியா இருக்கு அப்ப நெறைய வேலைப்பாட்ருந்தா தா அடுத் தூம் கண்ண பறிக்கு அப்பதா அவங்க அங்க வந்து நம்மள கேப்பாங்க நம்ம சும்மா பிளைனா கூப்ட்டு போனுனா அது யாரு நம்ம கேக்குறதில்ல நமக்கு ஏன்டா வாங்குணுங்கிற மாதிரி ஆயிரு
அது மாரி இருக்கு அது இன்னொன்னு அந்த கல்லு ச்சு படிச்சு போடுறதும் கல்லுக்கும் அவங்க வெல போட்டுறாங்கல்லங்க அது வெயிட்டு போட்டு ஹ கல்லு வச்சதெல்லா பாக்க அழகா பாத்தீங்கன்னா கல்லு நெக் நெக்லஸ்ஸு அது எல்லாமே நல்லா ருக்கு போட் போட்டு பாக்கும்போது அவங்களுக்கு அது இது பண்ணும்போது ஆனா இப்போ வந்து சில எடத்துல வந்து கல்லுவெயிட்ட வந்து கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து விக்கிறாங்க
சொல்றாங்க ஆனா அது அது எந்த ளவுக்கு உண்ம ந நமக்கு எப்டி தெரியு கல்லோட வெயிட்டு இவ்வளவுதான் நமக்கு எப்டி தெரியும் நா எங்கம்மா இப்படிதா சொன்னாங்க எங்க கல்யாணத்து இப்ப வந்து நீ வேண்டா நா கல்லு வச்ச நக எடுத்து இப்ப வந்து எ கல்லெல்லா தட்டி எடுத்துட்டு அதுக்கப்பறந்தா அது அதுக் வந்து ரேட் போட்டாங்க அதனால நீ கல்லு வச்சது எடு க்க வேண்னா நீ புல்லா கோல்டாவே எடுத்துக் கோ அப்டின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சதுன் சொல்லிட்டு ஒரு மாங்கா மால மட்டும் நா கல்லு வச்சுதா எடுப்பே அப்டின்னு சொல்லி எடுத்த
அது நல்லா இருக்குங்க அந்த கல்லு வச்சது அந்த சிவுப்பு கல்லா வச்சு நெக்லஸ் அந்த கால மாடல் இப்ப திரும்ப கொண்டு வராங்கத்த திங்ளா அது அது அந்த அட்டிகெல்லா நல்லாதா இருக்கு அது முன்னாடி எல்லா என்ன தெரிமாங்க பண்ணுவாங் க ஆசாரிங்க வீட்டுக்கு வந்து ந நக செய்வாங்கல்ல அப்ப வந்து அவங்கன் ஆஹ நெக்லஸ்ஸ கொண்டு வந்துருவாங்கங்க அந்த கா வெ எடப் போட்டுட்டு அவங்க கல்ல வந்து நம்ப முன்னாடி பதிச்சு குடுப்பாங்கங்க
ஓ அந்த அளவுக்குலா இருந்துது எனக்கு வந்து நா ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்த எனக்கு வந்து பக்கத்துல எங்க ஊருக்குள்ளயே ஒருத்தர் இருந்தாங்க நாங்க போய் அவங்ககிட்ட கொலுசு மட்டு வாங்குவோ வெள்ளி மட்டு வெள்ளி நகைகள் மட்டுங்க தங்கோ அதிகமா பண்ணாங்களோ என்னமோ எனக்கு ஞாபகோ இருக் க்கிறது வெள்ளி மட்டுந்தா அவங்க ஊருக்குள்ளயே பக்கத்து தெருதா ஆ அங்க போயி நீங்க சொல்ற மாரி தா செஞ்சு வாங்கிட்டு வருவோ
ஆ ஆமா வெள்ளி செய்றவங்க தனியா இருந்தாங்க வெள்ளி மட்டுமே அவங்க வந்து இது பண்ணி பண்ணுவாங்க அது அதுவு இருந்துதது ஆ அப்புறோ தங்க செய்யறவங்க வந்துட்டு இந்த அவங்க வந்து குடும்பத்துக்குனே வச்சிருப்பாங்கல்லங்க சில பேர் வீட்டுக்கு வந்து செய்வாங்க நக அதாவது ஆ ஆ எங்ளுக்கு இவ்ளோ இதுல பவுன்ல செஞ்சி குடுங்க இவ்ளோ பவுன்ல தா எங்களால முடியுன்னா அவரு கரெக்டா அவ்ளோ பவுன்ல போட்டு அது வந்து கொஞ்சோ கூட அ கொறச்சல் ஆகும் அது பிரச்சன இல்ல அது வந்து அவங்க என்னா தங்கத்துல அவ்ளோ கரெக்ட்டா நம்ப செய்ய முடியாதுங்கும்போது அத பண்ணி ஆ அதே மாரி தாலி அதெல்லா கூட வீட்ல வந்து செஞ்சு ஒரு நல்ல நாள் பாத்து குடுத்துட்டு போவாங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப நீங்க கடையில கொண்டு போய் எனக்கு ஒரு ஒரு டிசைன் பாத்துட்டு எனக்கு இதே டிசைன்ல இன்னு கொஞ்சோ பவுன் அதிகமா போட்டு செய்ங்கனாலு செஞ்சு தராங்கதா
ஆமா அவங்க வந்து வாங்குற அந்த சேதாரோ செய்கூலி சாஸ் தி இவங்கள விட
ஆமா ஆமா ம்
இவ்ங்க ஆசாரீங்களா
நேரடியா நம்ம அவுங்ககுட்ட குடுத்தோன்னா அப்புறோ கம்மியா இருக்கு அப்புறோ நம்ம கட மூலமா போனோ அப்டின்னா கண்டிப்பா டபுள் சார்ஜாதா இருக்கு
ஆஹ் அதனால அதுவு ஒரு இதுவா இருக்கு என் ஆனா இதுல நம்ப வந்து சேமிக்காம விட்டுட்டோன் வைங்களே அது வெல ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கேங்க
ஆமாங்க இது ஒன்னு நாப்பதுக்கு வந்துச்சு இப்ப பாத்தா ஒண்ணு பத்து பன்னெண்டுலயே ரொம்ப நாளா இருக்கு இது என்ன எந்த அளவுக்கு போ உ வருன்னு நம்மனால கணிக்கவு முடியல யாராலயுமே கணிக்க முடியல இது போகு இல்ல கொறையு அப்டின்னு யாருமே வந்து ஆஹ் கரெக்டா சொல்லவே முடியலீங்க
இல்ல ஒரு லட்சோ இருக்குங்க ஒரு லட்சோ தாண்டிடு ச்சி ஒரு லட்சத்துக்கு கம்மியா கொறையாதுனு நா நெனைக்கிறே
ஒரு லட்சத்துக்கு இனி கொறைறதுக் கு வாய்ப்பு கம்மி தாங்க ம் நா ஏ எங்களுக்குல்லா வாங்கும் பொழுது து இருவத்தி அஞ்சு அந்த ரேஞ்ச் இருந்தது இப்ப படபட படபடனு இப்ப பாருங்க ஒன்னும் பண்ண னா அப்பா ஒரு லட்சோ அது என்ன செய்கூலி சேதாரோ எல்லா வந்துச்சுன்னா நம்ம வாங்கினத விட ஒரு லட்சோ க்கு அதிகமா வாங்குற மாரி இருக்கு
இப்போ ஒரு ஒரு பவுனே அது வாங்கறோனா இதுவே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரோ பத்தாயிரோனு வச்சு ஓகெய அவனுக்கு கொடுக்கற காசு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இல்ல முப்பத்தஞ்சாயிரம் குடுத்துட்டு தான் ஒரு பவுன் வாங்கிட்டு வர மாரி இருக்கு
ஆமா வந்துருங்க
உம் அதனால இப்ப என்ன அதுதா ஆனா சேமிகா முட்டாய் இன்னைக்கு ஜாஸ்தி ஜாஸ்தினா இன்னு ஜாஸ்தி ஆயிடுது இப்ப போன வர்ஷத்துக்கு இந்த வர்ஷோ ஜாஸ்தி ஜாஸ்தியாஆயிடுசுல்லங்க நாங்க அத அத பாத் பாத்துதாங்க நாங்க சீட்டே போட ஆரம்பிச்சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாலு ரெண்டு மூணு வர்ஷோ முன்னாடி எல்லா கம்மியா இருந்துச்சு பத் ங்களா அதுக்கு இப்ப இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு சரி அதனால இனிமையாச்சும் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம்னு தான் இது பண்ணும் அதனால தான் உங்ககிட்டயும் ஒரு இது கேட்டுக்கலாம் அப்டி அப் நாங்க காயினாவே வாங்கிற்லாங்கள
ஆமாங்க காயினா வாங்குறதுதான் வந்து நல்லது நம்ம திருப்பி இப்பயும் செய்யறது செஞ்சு நமக்கு பொண்ணுங்க இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்பவே செஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஹ் ஒரு சூழ்நிலை இருக்கு க்கோம் இப்ப நம்மனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வேறு வளத்து பண்ற மாரிதான் இருக்கும் அதனால நம்ம காயினா வாங்கி வச்சு சொன்ன இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவங்களுக்கு புடிச்ச மாடல்ல நம்ம செய் வேற செஞ்சுக்கலாம்
செஞ்சுக்கலாம் அன்றிங்கல அதா அதான் சரிங்க நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போறேன் நான் சாயங்காலம் போய்டு நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்ட்டு உஹம் ஏதாவது நா என்ன ஏதுன்ட்டு ஏதாவது ஐடியாவேணாலும் நான் கேட்டுக்கிறேன் உங்க கிட்ட ஆஹ
கண்டிப்பா கண்டிப்பா போன் பண்ணுங்க
அப்டி அந்த மோப்பு வச்சு அந்த கொப்பி வச்ச மாதிரி இருந்தா அது கூட வாங்கிட்டு வந்துரலாம் இல்லைங் இல்ல குவாய்ன்ல
ஆஹ் அந்த மாரி வாய்ங்கலா இல்ல அது அது முகப்பு வச்சதுதானே அது ஒன்னு பிரச்சன இல்ல வாய்ங்கலா
ஆஹ் அதா அதா
உம்
போயிட்டு நா சொல்றேங்க உங்களுக்கு ஆஹ சேரி சேரிங்க ஆஹ ரொம்ப தேங்க்ஸ்
ஆஹ் சரி ஆஹ் சரிங்க